எப்டிபா இருக்கீங்க நல்லாருக்கப்பா நீங்க எப்டி இருக்கீங்க எப்டி போது லைஃப் எல்லா
லைஃப் எல்லா அப்டியே ஸ்மூத்தா போயிட்ருக்குங்க உங்குளுக்கு
ஆ அதுவு அது பாட்டிக்கு அது போது நம்ம பாட்டிக்கு நம்ம வேலைல போயின்னு இருக்கோ அவ்ளோதாப்ப
ம் செரி செரிங்க என்ன விசேஷோ
என்னப்பா இந்த வெயிலுக்கு எங்கேயுமே வெள்ல போற மாதிரி எல்லா இல்ல அதுவா இருக் நம்போ சைலன்டா அந்த வெயிலுக்கு எங்கயுமே வெள்ல போறது இல்ல வீட்டுக்குல்லையே உக்காந்தோமா சமச்சோமா சாப்ட்டோமா தூங்குணுமா எழுந்துக்ணுமா இப்டியேதா போது இந்த ஹாலிடேஸ்ல கூடோ
ஆமா ஆமா கண்டிப்பாங்க வெயில்னால வெளியவே போகவே முடியற்தில்ல ஏது நேரோ பாத்தாலு வேத்துக்குட்டே இருக்குங்க எங்க வீட்ல ஏசியே இல்லைங்ளா நாங்க மொட்ட மாடில கொஞ்சமா வந்துட்டு இந்த பக்கத்துல நறையா இது கெடைக்கு எங்குளுக்கு என்னது தென்ன மரோ ஓலைலா கடைக்கு அதுலா கொண்டுவந்து மேல போட்டு தண்ணி உத்திவுட்ருவோ அப்டி இருந்தாலுமே கீழ வந்து ஹீட்டு தாங்க எறங்குது அதனால என்ன பண்லான்ட்ருக்கறோ பேசாம ஈவினிங் ஆச்சுனா போய் மொட்டமாடில படுத்து தூங்கிலான்ட்ருக்கோங்க
அப்டியாப்பா அப்டிதா நீங்க ட்ரை பண்ணின் இருக்கீங்ளா பரவால்லப்பா உங்களுக்காவ்து மொட்ட மாடி ஆனா ஹீட்டாருக்காது ரொம்போ
நீங்க வேற நைட் டைம் படுத்தீங்னா நல்லா கூலிங்கா இருக்குங்க பெட்சீட் போத்திதா படுக்கணு அப்டி இருக்கு
ஓ அவ்ளோ கூலிங்கா ஆகுதா உங்குளுக்குல்லா பரவால்லப்பா அவ்ளோ அது அப்போ வந்து பக்கத்துல சுத்திரும் பாத்தீங்னா மரங்கெ செடி கொடிலா அப்பிட்லா இருக்கிறதால் தா அப்டி ஆனா கொசுனா இருக் குல்லப்பா
நாங்க கொசு வல இருக்கு இல்லைங்ளா அதனால அந்த ஃபேம்லியா படுக்கிற மாரி கொசு வல இருக்கு அத போட்டுட்டுட்டு மாடிலா கொஞ்ச கிளீன் பண்ணிட்டு போய் படுத்துருவோங்க நல்லா இருக்கு
பரவால்லப்பா நிலாவ பாத்துட்டே ஜாலியா தூங்கிக்கிட்டு நல்லா என்ஜாய்மண்ட் பண்ணினு இருப்பீங்க நீங்க அப்றோ வந்துப்பா எப்டி போது வேற நீங்க எந்த விஷ்யமே இல்லனா ஃபோன் பண்ணவே மாட்டீங்ளே என்னப்பா என்ன விஷய எந் என்ன பத்தி தெரிஞ்சுக்குன்னு ஃபோன் பண்ணிருக்கீங்க
என்னனா இந்த பசங்க சும்மா சம்மருக்கு வந்துட்டு ஐஸ் தண்ணி எடுத்து எடுத்து குடிச்சுட்டு இருக்காங்க சொன்னாலே கேக்க மாட்டேங்கிறா தொண்ட வேற சின்ன பெரிய பையனுக்கு கட்டி இருக்கு சின்ன பையனு அவன பாத்து கெட்டு போயிடுவா போல இருக்குது நீங்க எதாவ்து வீட்ல பசங்க இந்த மாரி உங்க வீட் ல பண்றாங்கனா என்ன மாதிரியான வழியெல்லா அவ்ங்களுக்கு வச்சிருக்கீங்க
இல்லப்பா எ வீட்லயு இதேதாப்பா ஓடுது அது வந்து வழியெல்லா இல்லப்பா என்னப்பா பண்றது அதுங்களுக்கு இந்த வெயில் கால வந்த ஒட்ன அத எடுத்து குடிச்சாதா கொஞ்ச கரெக்டா இருக்க மாதிரி இருக்கு எங்கயாவ்து வெளில போயிட்டு வந்துட்டு ஃப்ரிட்ஜுல தெறந்தாலே இந்த சாஃப்ட்டு ட்ரிங்க்கானீட்டுனு வேற நெறை றைய இந்த ஃப்ரூட்டி இதெல்லா ரொம்ப குடிக்கிறாளுங்க அ நெறைய இந்த கூல் கோல்டு் ஐட்டம்ஸெல்லாம் பாத்தீங்கனா ரொம்ப குடிச்சின்னு இருக்காளுங்க ஆனா அதுனாலயே கோல்டு வேற ஆயிடுது உங்க வீட்ல எப்டிப்பா
ஆ அதேதாங்க நாந்தா சொன்னல்ல வெளிய போயி வெளையாண்ட்டு வருவானுங்க தலைல இருந்து அப்டியே நீரு வரு அ என்ன சொல்றது வேர்த்து ஒழுதீட்டே இருக்கு அந்த ஒழுகிறத எடுத்து ஒரு டவல் எடுத்து தொடச்சிட்டு அப்டியே அந்த ஒடம்பு காயறக்கு முன்னாடி போயி குளிச்சுட்டு வர்லான்னுலா கெடையாதுங்க அப்டியே அந்த தல ஒழுகும் போது ஐஸ் தண்ணி எடுத்து எ பெரிய பைய தலைல ஊத்திக்கிறாங்க பாத்தாலே எனக்கு கஷ்டமா இருக்கு அடே நீர் எறங்கிருன்டா அப்டி பண்ணாதடான் சொன்னா கேக்குறதில்ல நைட் ஆனா அம்மா தல வலிக்குது மூஞ்சி வலிக்குதுன்ட்டு இந்த சைனஸ் ப்ராப்ளம் மாதிரி மூக்கு கிட்ட காது கிட்டலா வலிக்குது வலிக்குதுன்ட்டு ஒக்காந்துருதுங்க இந்த சம்மர் லீவு விட்டது விட்டாங்க நெஜமாலுமே டீச்சர்ஸ்க்கெல்லா கோயில் கட்டி தாங்க கும்புடணு ரெண்டு மாச லீவு விட்ட நமக்கே இப்டி இருக்குன்னா வர்ஷ முன்னூறு நாளு அவ்ங்க வச்சு பாக்குறாங்க ஆனா அவ்ங்களுக்கெல்லா சொன்ன பேச்சு கேட்டு நடந்துக்குங்க நம்ம கிட்டதா இப்டி ஓவரா ஆட்டங்கட்றது
ஆமாப்பா நீங்க சொல்றது பாத்தா கரெக்ட்டு தாம்ப்பா அவ்ங்க பேச்செல்லா நல்லா கேப்பாங்க அது வேற இல்லாம நம்பளனாதாம்ப்பா ஏமாத்துவாங்க எனக்கு வந்து இந்த நீங்க சொல்றது பாத்தா இந்த கோல்டு ஒரு பக்கம்னு பாத்தா வச்சுக்கோங்களே அலர்ஜிஸ் ஸ் ரொம்ப ஆகுதுப்பா இந்த வெயில்ல போயிட்டு வெளையாடிட்டு வந்துட்டு அம்மா எனக்கு இப்டி வலிக்குது அம்மா அது இருக்குது ஒரு மாதிரி எரிச்சல்லா இருக்கு ஃபேஸ்லலா பிம்பிள்ஸ் வந்துருது முதுகெல்லா ஒரு மாதிரி இருக்கு எ ஒரு மாதிரி கருங் இந்த வெயில்ல கொஞ்ச கீழ போயிட்டு எதாவ்து ஒரு ஷெட்டில் காக் இல்ல எதாவ்து ஒன்னு விளையாடிட்டு வந்தாலே கரு கருங்கட் டையா ஆயிட்றாளுங்க அப்டியிருக்கு அப்டி இருந்து கூட செரி அப்டி போயிட்டு அந்த கருப்பு கலர் கூட போனா கூட பரவால்ல ஹெல்த்து நல்லா இருந்துச்சுனான் பாக்கலானா அப்ப கூட என்னப்பா என்னதா நம்போ இந்த எஸ் பி எஃப்ஃபு எதெதோ சொல்றாங்க அதெல்லா போட்டுட்டு போனா கூட இந்த வெயிலுக்கு வந்து ஃபேஸ்லலா அந்த கொஞ்ச நேரோ வெயில்ல நின்னா கூடோ அப்டியே பிம்பிள்ஸ்லா அதிகமா வந்துட்து முதுகெல்லா ரொம்ப வலிக்குது வலிக்குதுன்னன்றா ஒரு மாதிரி இரிட்டேட்டா இருக்குன்னன்றா அதுல வேற இல்லாம இந்த வேர்க்குருன் சொல்றோ பாத் தீங்ளா அதெல்லா வந்தது ஃபேஸ் எல்லா ஒரு மாதிரி ஆய்டுது எனக்கே அது பாக்க போம்போதெல்லா ரொம்ப கஷ் டம்மாருக்குப்பா
ஆமாங்க இந்த வெயில் டைம்ல வந்துட்டு இந்த ஸ்கின் ப்ராப்ளம்ஸ்தா ரொம்ப அதிகமாருக்கு அதனால நா என்ன பண்றதுன் பாத்தீங்கன்னா எ பையனுக்கு வந்துட்டு கொஞ்சோ அலர்ஜியான ஒடம்புங்ளா ஆ ரொம்ப ட்ரை ஆனாலு அலர்ஜி ஜாஸ்தி ஆயிரு அதனால என்ன பண்றது குளிக்க வெச்சு அம் ச்சுட்ன வெளிய அனுப்பம்போது கொஞ்சோ தேங்கா எண்ண போட்டு வுட்ருவே அ தேங்கா எண்ணன் பாத்தீங்கன்னா நா வீட்லயே ரெடி பண்ணுவேங்க கொஞ்சோ இந்த செக்குல ஆட்ன மாதிரி சுத்தமான நல்லெண்ணயாட்டோ இருக்காது நா என்ன பண்ணுவேன்னா ஒரு ரெண்டு மூணு தேங்காவ அரச்சு அதோட பால் எல்லா பிழிஞ்சு காச்சி கொஞ்சமா எண்ண வச்சுக்குவே அதுலந்து கொழந்தைகளுக்கு என க்கு ஃபேஸ்கெல்லா தடவுறதுக்கு வச்சுக்குவே ஏனா அது வந்துட்டு ஃபுல் அன் ஃபுல் விட்டமின் ஈ மட்டுமே இருக்கற மாரி இருக்குங்ளா அதனால அது கொஞ்சோ பசங்களுக்கு போட்டு வுட்றங்காட்டி கொஞ்சொ பரவால்ல ஆ ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த சம்மர்ல ஆ வெளிய போயி அந்த ஒடம்பு கருப்பாக கருப்பு ஆகாம இருக்கணு அப்டின்னா நா என்ன பண்றேன்னா புதினா சாறு இருக்கு இல்லைங்ளா கொஞ்சோ புதினா சாறு லெமன் இதெல்லா கலந்து அந்த ஃபேஸ்க்கு அடிக்கிற அந்த ஸ்ப்ரே பாட் லு இருக்கு இல்லைங்களா அதுல மிக்ஸ் பண்ணி வெச்சுக்கிட்டு அப்பப்ப ஃபேஸ்க்கு அடிச்சுறதுங்க கொஞ்சோ ஃபேஸு ஃப்ரெஷ்ஷாருக்கு இங்க கொழந்தைகளுக்கு வந்துட்டு அந்த மேல வந்துட்டு ஆ வேர்க்குரு மாதிரி வரு அதுவு கொஞ்சோ வராம இருக்குது பரவால்ல நீங்க அந்த மாரி எதாது ட்ரை பண்ணியிருக்கீங்களா
ஆ நானு ட்ரை பண்ணியிருக்கேப்பா எவ்ளோ தா இந்த இவுங்களு கருப்பாய்ட்டு வராங்க பாத்தீங்களா வந்துட்டோ ஒடனே ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு அதுக்கு தகுந்தபடி இந்த முல்தானி மட்டி இந்த கடல மாவு பைத்த மாவு இதெல்லா போட்டு ஒரு மி க்ஸில அரச்சு வச்சிருக்கே அத வெச்சு வந்து அவுங்க வந்து கொஞ்சோ நல்லா பாத்துக்குறாங்க அத போட்டு குளுச்சு ஓரளவு பரவால்ல அதா சொல்றேனே இது எப்டி இருந்தாலு பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க ஒரு பக்கோ கோல்டு வருது ஒரு பக்கோ சைனஸ் வருது ஒரு பக்கோ ஃபேஸு ஒடம்புல பாத்தா இச்சிங்கு ரேஷஸ் அது இதுன் வருது ஒண்ணுமே முடில
ம் ஆமாங்க கண்டிப்பா இந்த சம்மருக்கு வந்துட்டு சாப்பாடு சுத்தமாவே புடிக்க மாட்டேங்கிதுங்க தயிர் சாப்பாடு அப்டி இல்லனா இந்த கடைல வந்துட்டு கம்மங்கூழ் விப்பாங்க இல்லைங்ளா கம்மங்கூழு இந்த மாரி ஐட்டம் தா புடிக்குது ஆனாலு இந்த சண்டே ஆனா நான்வெஜ் எடுத்தா அதுவு வயிறு ஃபுல்லா எறங்கிருது அது எ ப்டிதா எறங்குதுன்னே தெர்ல மத்த நாள்ல அந்த பருப்பு தேங்காலா அரச்சு வச்சா பிடிக்க மாட்டேங்கிது சண்டே ஆனா அந்த நான்வெஜ் எடுத்தா மட்டு எறங்குது ஆனா நைட்டானா ஒரே வயிறு எரிச்சலு ரொம்ப கஷ்டமாருக்குங்க எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியமாட்டேங்கிது எப்படா இந்த சம்மர் போகுன்ருக்கு சில சமயங்கள்ல இந்த திருவிழா மாதிரியான பஃங்க்ஷன்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அ சம்மர் மாதிரி இருந்தாதா நம்ம அந்த பங்க்ஷனையு என்ஜாய் பண்ண முடியு ஓ கொஞ்சோ சொத சொதன்னு இல்லாம ஒரு ‌ நீட்டாருக்ற மாரி இருக்கு இன்னொன்னு என்னன் பாத்தீங்கன்னா சும்மா வேர்த்து வேர்த்து ஒழுகி ஒடம்ப எல்லா ஒரு மாதிரி இதாயி உம்மய் சொல்லப்பனா நா இந்த சம்மர்ல வந்துட்டு கோயிலுக்கு எல்லா போனுனா பொடவ கட்டவே மாட்டங்க சுடிதாரே தா போட்டுக்கறது எங்க வீட்ல எங்கம்மா வீட் வீட்டுகார் கேட்டாரு பாரு அந்த பொடவ வாங்கி அவ்ளனா வச்சிருக்கியே எப்பதா கட்டுவேன் கேப்பாரு நா என்ன பண்ணுவே கொஞ்சோ பொடவ பொ கட்டி விடுவ இப்படி வெளிய கூட இறங்கிருக்க மாட்டோ அப்டி வேர்த்து ஊத்துங்க அதனாலயே நா என்ன பண்றது அந்த கொஞ்ச ஃப்ரீயா இருக்கற மாதிரி சுடிதார்ஸ் யூஸ் பண்ணிக்கிறது
ஆமாப்பா நீங்க சொல்றது பாத்தா பொடவ கட்டிட்டு ஏன்பா வெல்ல போனம் பொடவ கட்டும் போம்போதே தார தாரையா ஊத் த்துது ஆனா அந்த மாதிரி டைம்ல தா பா இந்த கூல் ஐட்டம்ஸ்லா கொஞ்ச சாப்டா அப்டி நல்லா இருக்கற மாதிரி இருக் எது போட்டாலு எது குடிச்சாலு வந்து அது அந்த ஐஸ் கியூப்ஸ் போட்டு குடிக்கிறது ஐஸ் வாட்டர் குடிக்கிறது அப்புற வந்து இந்த ஜூசஸ் எல்லா குடிக்கிறது அதனால தா அதனால தா இப்ப வந்து பாத்தீங்கன்னா நெறய இந்த இந்த வெயில் காலத்துல பாருங்கள எவ்ளோ ஜூஸ் சேல்ஸ் ஆகுது எவ்ளோ இது ஆகுது மத்த டைம்லா கூட இல்ல இந்த டைமுக்கு வந்தா அச்சு தல்றாங்க பசங்க இதுல வேற வீட்ல வேற இருக்காங்களா மா அந்த ஜூஸ் வாங்க ஐயையோ உட ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு வெயில் செம்மையா இருக்கு எனர்ஜியே இல்ல நீ வந்து இந்த வாங்கு அத அப்பதா இருக்கு நெறைய இருக்குங்க இந்த லெமன் ஃபிளேவரு எதோ சொல்றாங்க அந்த ஃப்ளேவர் இந்த ஃப்ளேவர் அண்ணிட்டு எ சின்ன பொண்ணுக்கு வேற வேற சைனஸ் இருக்கா ரொம்ப சாப்டா இந்த அந்த ஜூசஸ் எல்லா ரொம்ப குடிச்சிச்சுனா பேஸ் எல்லா பாத்தீங்க வச்சுக்கோங்கள அவ்ளோ வலி வலி வலினன்றா நம்பளுக்கு பாக்கறதுக்கு வந்து கஷ்டமா இருக்கு ஆனா அந்த டைம் வந்து கஷ்டமா இருக்கு ஆனா என்ன வீட்ல இருக்கும் போது நம்ம நா அதுதா எடுத்து குடிப்பேன்ற மாதிரி இது பண்றா பெரியவளுக்கு பாத்தா இந்த அலர்ஜி வேற ஆயிடுது அவளுக்கு வந்து அந்த வெயில்ல கொஞ்சம் நேரோ திரிஞ்சாலு அப்டிந்த எப்ப பாரு இந்த ஏசிய போட்டுட்டு உள்ள ஒக் உட்காந்தனு இருந்தா ஓகே அவ ஹெல்துன் அப்டியே இன்னவோ ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சுருக்க ஆப்பிள் பழம் மாதிரி இருக்கு அப்படி இல்லையா இது மாதிரி அவ ஏதாவது இந்த நெறைய பேரு இந்த இதுலா வருது இந்த குப்பைமேனி எழலா இருக்குல்ல அதெல்லா அரச்சு போடுறம்பா இந்த கோல்டுலா போறதுக்கு இந்த சளி எல்லா வந்துரு அனிட்டு அது ஒண்ணு போடுறே இந்த முதுகுல வேர்கூறு எல்லா வருது அனிட்டு அந்த குப் குப்பமேனி எலைய கூட அரச்சி அது மேல எல்லா தடவனா வச்சுக்கோங்களே சீக்கிரமா இந்த ஆ என்ன சொல்றது அந்த அரிப்பு அதெல்லா கூட நிக்குதுன் சொல்றாங்க பாட்டி வைத்திய எங்க அம்மால்லா சொன்னாங்க அத வச்சுதா இதெல்லா பண்ணி பண்ணி பண்ணி அவளுக்கு ஓரளவு தேத்திருக்கே இதே மாதிரி தா இந்த பச்ச பயிருப்பு கல்ல மாவு இதெல்லா பாத்து வந்து எல்லாமே போட்டு போட்டு போட்டு அவளுக்கு சரி மா இது போதுமான்ற மாதிரி னா அவளு போட்டு எல்லாமே போட்டுட் தேய் தேய்ன்னு தேய்ச்சு அவ ஹெல்த்த அவள பாத்துக்க வச்சுன்னு இருக்கே ஃபேஸ்லையு பாத்தீங்கனா அப்டியே சின்ன சின்ன சின்னதா இருந்துச்சு ஃபர்ஸ்ட் எல்லா நாங்க நம்மல்லா படிக்க போ போது இது மாதிரில்லா விளையாட போம்போதுல்லா கஸ்தூரி மஞ்சள் யூஸ் பண்ணுவோ இப்ப வந்து அதெல்லா எதுமே யூஸ் பண்ண முடியமாட்டேந்து அதுக்க பாத்தீங்கன்னா வச்சுககோங்களே மஞ்சள் போட்டாலே இப்ப வந்து அது ஒரிஜினல் இல்ல அது நல்லா இல்ல அது எதுக்கு நாங்க யூஸ் பண்ணணு அன்ற மாதிரில்லா இருக்கு இப்பதா அதோட அரும தெரிஞ்சி எல்லாம் எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காப்பா பா உங்ககிட்ட பேசினு இருந்தா டைம் போறதே தெரிய மாட்டன்து பா நா போய் கொஞ்ச வேல இருக்கு முடிச்சுட்டு வந்துறம்ப்பா
சரிங்க ஓகேங்க ம்